ஹல்
அலோ
ஏங்க கட் பண்ட்டா
யோ நா கட் பண்லயா
அப்ப நா கட் பண்லயா
யொ நீதா கட் பண்ணிருக்க
நா எப்பனா கரெக்ட்டா பதினோர் நிமிஷொ ஆனா கட் பண்ணுவ
ஏ அப்ப ஏ கட் பண்ணாங்க தெர்லையே
சேரி அது ஏதோ கட்டாய்ச்சிர்க்கு கைப்பட்டு இல்ல நீ பண்ணு இல்ல நா தெர்ல
ஐயோ கட்டாவுதே
வண்டி என்னக்கி தா வருது காடியா
காடி ட்வொண்ட்டி த்ரி ஆயேகா
டுவன்ட்டி த்ரீ
எஸ் டுவண்ட்டி த்ரி
ஏன் டுவெண்ட்டி த்ரீ
அப்பதான் எனக்கு வயசு டுவெண்ட்டி ஒன் ஆகுது
ஓ அன்னைக்குதான் இதுவா
டுவெண்டி ஒன் அவஹனால தான் டவண்டி தரீ வருது டுவண்ட்ட தரீ வரும்போதான் வண்டி கொடுப்பான் வண்டி கொடுக்கறக்கு டுவெண்டி த்ீயிருக்கும் டுவெி தரீ ஆனா என டுவென்டி ஒன் இருக்கணும் டுவென்டி ஒன் ஆகாத காரணம் இருக்குறதுநால வண்டி தரமாட்டன்டாங்க வண்டி தானாக்காரனால
இப்போ அன்னைக்கே வந்துருமா இல்ல டுவென்டி போர் டுவென்டி ஃபைவ் அந்த மாதிரி வருமா
டுவென்டி ஃபைவ்
பையா
ஆமாாம் அதுக்குள்ள அது அதுக்குள்ள பதினேழாயிரம் ரெடி பண்ணிட்டேனா அன்னைக்கே வந்துடும்
பதினாலாயிரமா
பதினேழு
பேசாம சாலரி வராதுன்ன இந்த மாசம்
சேல்ரி வரும் வரது உங்களுக்கே போயிடும் உனக்கு ஒரு மூணாயிரத்திஐநூறுூபா சம்பளம் வருது இந்த மாசம் சம்பளம்
ஆஹ் மூணாயிறது ஐநூறு ரூபாவா ஆஹ்
தம்பி நூத்த தெரியற அவனுக்கு ஒரு மூணாயிரத்தி ஐந்நூறு ரெண்டு பேருமே ஆறாயிரம் ரூபா சம்பளம் போயிடுது
ஆஹ்
என்கிட்ட பத்து வாட்டி கேட்ட
இஎம்ஐ
இஎம்ஐ பதினஞ்சாயிரம் ஒண்ணு ஏழாயிரத்தி ஐநூறு ஒண்ணு அஞ்சாயிரம் ஒண்ணு, மறுபடியும் இன்னொரு அஞ்சாயிரம் போனுக்கு இது போக மூணாயிரம் ஒரு இஎம்ஐ, லோனு லோன் லோன் மூணாயிரம்
ஆஹ்ஹ்
கணக்கு போட்டா ஒரு நாற்பதாயிரம் கிட்டு வந்து நிக்குது
இப்ப எனக்கு ஆப்பிள காசு எத்து தர முடியுமா
புரியல
மாப்பிள்ளை இன்னொன்னு காசு எத்தனை முடியுமா எனக்கு வந்து இப்ப ஆதார் கார்டுல ரெண்டாயிரத்தி நாலு, அப்புறமா பான் கார்டுல
அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை
புரியுதா ரெண்டுத்துக்கும் ஒரே பார்டா இருக்கு ஆனாண்ணா ரெண்டாயிரத்தி அஞ்சு
ஆஹ்
வேணும்னா எனக்கு வாங்கிக்குடு
சரி ஓகே டிரை பண்ணலாம்னா ஆ
உம்